கேக்குதுங்களா
ஆ கேக்குது
ஆ செரிங்க உங்களுக்கு இந்த மாரி ஒர்க்ஸ் எல்லாம் எப்டிங்க தெரிய வருது
எனக்கு இந்த மாரி ஆல்ரெடி இந்த மாரி டெறோன்ஸ்கிரிப்ஷன்
செரிங்க
அது வந்து என பக்கத்துல
செரி செரிங்க நீங்க கொஞ்சம் சத்தமா பேசுறீங்களா எனக்கு கொஞ்சம் லோவா கேக்குது நீங்க பேசுறது
இப்போ ஓகேந்தா
ஆ ஓகேங்க ஓகே சொல்லுங்க
அதா எங்க பக்கத்து வீட்ல ஒரு அக்கா நண்பரா இருக்காங்க அவுங்க சொன்னாங்க இந்த மாரி இது பண்ணு நா ஆச்சொலி எனக்கு பண்ண விருப்பம் இல்ல ஏன்னா எனக்கு ஆஃபீஸ் ஒர்க்கே பன்னெண்டு மண் நேரொ இருக்கு
சேர் சேரிங்க
அவுங்க காலி காலர் வேணுங்கறக்காக என்னயு ஜாயின் பண்ண சொன்னாங்க
சேர் சேரிங்க
அ சும்மா நாம எப்ப அந்தக்கா எப்புமே ஃபோன் பண்ணுவாங்க ரெண்டு மண் நேரோ மூணு மண் நேரோ பேஸ்வோ இல்லயா அந்த மாரி பேசுறது இதுல பேஸ்னீனா உனக் இன்கம் வரு அப்டின்னாங்க நா மொதல்ல தயங்குன எனக் டையம் இல்ல அப்டின்டு அப்றோ அந்த ஷீட் அனுப்ப சொல்லி அவுங்கதா ஃபில் பண்ண சொன்னாங்க அப்றொ பண்ண அந்த டாஸ்க் அசைன் ஆச் சு பேச்ன நல்ல இன்கம் வந்துச்சு
சேர் சேரிங்க
அப்டியே செரின் பண்ணி ட்ருக்காங்க இது எப்டிங்க டாஸ்க் வந்து ட்டு முடிஞ்சிருங்ளா எவ்ளோ நீங்க எவ்ளோ நாளா இதுல இருக்கீங்க நம்ம
நான் இப்ப நாலு நாலாதாங்க இதுலப் பண்ணிட்ருக்கே ஏனா எனக்கு ஃபிப்டீன் டேஸ் முன்னாடில இருந்தே தெரியு ஆனா எனக்கு அது பண்றதுக்கான நேரமே வந்து அமயல
இல்ல ஒரு பதனெட்டாய்ரபா வாங்ணன் சொன்னீங்ளே அது வந்து இந்த இனையம்
இதுல வேற பிளாட்ஃபாம் அது அதுல வந்துட்டு இந்த ட்ரான்ஸ்கிரிப்ஷன் வோக் பண்ணோ அப்டின்னா ஒரு நாளக்கி வந்து எட்நூற்வா சம்ப்ளோ போடுவாங்க அப்ப அவங்கக்கு இல்ல இல்லங்க இல்ல இல்ல அவுங்க வந்து அப்போ வந்து அது ரொம்ப பெரிய ப்ராஜெக்டா இருந்தது அதுனால என்ன பண்ணாங்க ஒரு ஒரு மணி நேரத்துக்கு வந்து ஒரு நாளக்கி ரெண்டாயருவா குடுத்துட் இருந்தாங்க அப் ப்ப நா என்ன பண்ணுவ மூணு மணி நேரல்லா உக்காந்து பண்ணுவே அந்த ப்ராஜெக் முடுஞ்சது திருப்பியு வந்து அப்டி இப்போ ஆகஸ்ட்ல வந்து போட போறாங்க லாஸ்ட் ஆகஸ்ட்ல தா அந்த மாரி போட்டாங்க திருப்பியு இந்த ஆகஸ்ட்ல ஆமாங்க ஒரு வருஷ்ஷமா பண்ணிட்டே தா இருக்க அந்த குட்டி குட்டி ப்ராஜெக்ட்ஸ் லா வரு மூண் நாளு நால் நாளு ஒரு வாரோ ஒரே நாளு எல்லாத்துக்குமே ப்ராப்பரா பேமெண்ட் வந்துன் தா இருக்கு
ஒர்க்ஸ் வந்து பாத்திங்னா நம்ளுக்கு பெர்ம்னன்டா இருந்தா கொஞ்சொ வசதியா இருக்கு
ஆமாங்க நான் என்ன சொல்றனா பசங்களுக் இல்லனாலு இந்த பொண்ணுங்ளுக்காவது இந்த மாரி கொஞ்சொ குடுத்தா பெரூ உதவியா இருக்கு அவங்க கேட்ருந்தாங்க ஒரு ஃபார்ம் நா அதுல கூட ஃபில் பண்ணிர்ந்தே இந்த உமன்ஸ்ஸுக்கு வந்து கொஞ்சொ நெறைய குடுங்க அந்த மாதிரினல்லா
ஆமா ஆமாங்க
அவுங்க வந்து ஆகஸ்ட்ல திருப்பியு அந்த மாரி டிரான்ஸ்கிரிப்ஷன் போட்றதுக்கான வாய்ப்புகள் வந்து அதிகமா இருக் க்குனு சொல்லி சொல்லிர்க்காங்க
சேர் சேரிங்க
அப்டி இருந்துதனா சொல்றேங்க நானு ஆனா போடுவாங்க கிட்டத்தட்ட ஒன் யரா அதேதா நாங்க பண்ணிட் இருக்கோ
ஓகே ஓகேங்க
ஆனா எந்த ஒர்க் போட்டாலு ஒரு ஒர்க் கூட நா மிஸ் பண்ண மாட்டே எல்லாமே உக்காந்து பண்ணிர்வே
ஆ ஓகே ஓகே ஓகே
வேல இல்ல இல்லங்க அப் இப்போ இத பண்ணுபோது ஒரு நமக்கு நல்ல ஒரு வருமானோ வருதுன்னு போது ஏ விடணு அப்டின்ற மா அதுல பாத்தீங்னா பத்து நிம்ஷோ பன்னீங்னாலு நூத்தி இருவொர்வா போட்றாங்க
ஓ சூப்பர்ங்க
எப்பவு சேத்தி தா போடுவாங் பத்து ருவா இருவோருவா கம்மியே பண்ண மாட்டாங்க அதனால எனக் அவுங்குளுக் மேல ஒரு நல்ல ஒரு அபிப்பிராயம்
அந்த பிளாட்ஃபாம் நேம்ங்க என்னங்க எதுல ஆரம்பிக்கு
நானு உங்களுக்கு சொல்றேங்க பர்சனலா பேசும்போது சொல்றாங்க
சரி ஓகே ஓகேங்
செரிங்க இப்ப நீங்க ஆபீஸ்ல எந்த மாதிரி ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க
ஆ நா ஒர்க் பண்றது பாத்தீங்கன்னா ஒரு கேமிங் கம்பெனி அது வந்து பிளேயர்ஸ் எல்லா வெ ஆ வெளிநாட்ல இருக்குங்க க அந்த கம்பெனி நம்ம நாட்ல கெடையாது அ ஃபுல்லாவுமே எல்லாருமே வந்துட்டு அனதர் கண்ட்ரி பீயுப்ல்ஸ் தா ஒர்க் பண்ணிட்டு இருக் காங்க அந்த பிளேயர்ஸ்லா வித்ட்ரா வருவாங்க கேம் வெளையாட்டு சோ அவ் ங்களுக்கு வித்டிரா ப்ராசஸ் பண்ணி குடுக்கணு அவ்ங்க ஏதாவது லி இல்லீகலா வெளையாண்டு காங்க ஒரு சில கேம்ஸ் எல்லா வந்துட்டு லீகலா விளையாண்ட்டு இருப்பாங்க கம்மி அமௌண்ட் பெட் பண்ணி அதிக அமௌன்ட் ஏர்ன் பண்ணிருப்பாங்க சோ அந்த மாரி கேம்ஸ் எதனா இருந்துச்சுன்னா அந்த அ அந்த அக்கௌன்ட்க்கு எல்லா நா வித்டிரா குடுக்காம ரிஜெக்ட் பண்ணிட்டு பிரீஸ் பண்ணனு இல்லனா அவங்களுக் கு அவுங்க வின் பண்ண அமௌண்ட்ட டிடெக்ட் பண்ணணு அ பேமெண்ட் ப்ராசஸ் பண்ணணு அந்த மாரி ஒர்க்
செரி செரிங்க இது உங்களுக்கு ஈஸியா இருக்குங்களா இல்ல கஷ்டமா இருக்
ஈ ஈஸ் சி தாங்க ஒர்க் ஈஸி தாங்க ஆனா டைமிங் அதிகமா இருக்குங்க காலையில ஏழ்றைக்கு ஆரம்பிச்சா நைட் ஏழ்ற வரைக்கு
அப்ப ஆஹ
உக்காந்துட்டே இருக்கணுங்க எனி டைம் நம்மள குப்புடுவாங்க ஆக்டிவாவே இருக்கணு
ஓகோ செரி சரிங்க
பரவாலன்ட்டு ஒரு ஏழு எட்டு மாசமா பண்ணிட்டு இருக்கே பன்னெண்டு மணி நேரோ கூட ஓ கே அப்ப அப்டியே சைடு சைடுல அப்பப்ப வேல செஞ்சுப்பே வீட்டு வேலைய எல்லா பெ என்னன்னா நைட் ஷிப்ட் போக சொல்றாங்க அதா நா வந்துட்டு நிக்கலான்ட்டு ஒரு யோசனைல இருக்கே
செரி செரிங்க சம்பள எல்லா எவ்ளோ தராங்க
சம்பளம் வந்து ஸ்டாட்டிங் பாத்தீங்கன்னா இருபது இருபத்தி ரெண்டு ரூபா தராங்க
ஓ அவ்ளோ தராங்கன்னா பரவால்ல
ஆனா பன்னெண்டு மணி நேரோ உக்காரணுங்க நைட் ஷிஃப்ட் வேற அது அதுதா இதா இருக்கு
உங்களுக்கு கொழந் கல்யாணம் ஆயிடுச்சா ஆமா கல்யாணம் ஓ அதனாலதாங்க கஷ்டோ
ஆமா அவ நீ ஸ்கூல் போறா அவ வந் து ஸ்கூல் போற ஒன்றர வரைக்கும் தா ஸ்கூலு காலையில ஒன்பதரைக்கு போனா அப்பறம் வந்துட்டு டேகேர்ல விடுறதுக்கு எனக்கு மனசு இல்ல ரொம்ப அழுகுவா
செர் செரிங்க
நைட் ஷிப்ட் போனா நீ டே கேர்ல தா விடலான்ட்டு ப்ளான்னு ஆனா அவ அழுகறத தாங்கிக்க முடியில
ஆ அ வேண்டாங்க நைட் ஷிப்ட்லா போகாதீங்க குழந்தைங்கள வச்சுட்டு இப்ப அவுங்களுக் கு தேவையே அம்மாதா ஆமா இந்த இந்த நேரத்துல அவுங்களலெல்லா விட்டுட்டு காசு எப்ப வேணாலு சம்பாரிச்சுக்கலா ஆனா அந்த பருவம் வந்து சம்பாரிக்கவே முடியாது
ஆமா நம்ப அப்டி விட் டுட்டு சும்மா இருந்தாலு நம்மளுக்கு ஸ்ட்ரெஸ்ஸாவே இருக்கு என்னடா சும்மாவே இருக்கோ ஒரு காசு ஏர்ன் பண்ணா ஏதாவது தேடிக்கிட்டே இருக்கோ அது ஒரு ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கு என்ன ஒரு ரெண்டு மண்நேரோ சேத்தி இருக்க போறா அதுதா யோசனைய இருக்கு ஒன்றைக்கு ஸ்கூல் முடியுது இன்னு ஒரு நாலு நால்ரைக்கெல்லா
நீங்க இந்த எஸ் பி ஓ ஃபிளாட்பாம்ல நீங்க வேல பாக்குறது இல்லைங்ளா
ஆ அது இருந்தேங்க அது இருந்தே ம் ஆறாயிரரூபாயோ என்னமோ கட்டுன நானு ஒரு ரெண்டாயிரத்தி இருவத்தி மூணுல ஜாயின் பண்ண அப்றோ பேமெண்ட் அதுக்கப்பறோ ஒரு டைமோ ரெண்டு டைமோ போட்டாங்க அதுக்கப்பறம் நானு அத கன்டினியூ பண்லைங்க நிப்பாட்டிட்டே நானு அது ரொம்ப வள வள வளனு ஒருத்தர் வந்து பேசிட்டே இருக்கறாருங்க
இல்ல இப்ப கம்மி பண்ணிட்டே ஆ இப்ப கம்மி பண்ணிட்டாரு பேசுறதுக்கு
அந்த எரிச்சல்லயே நா சில டைம் எல்லா போட்டுட்டு தூங்கிருவே அவர் அந்த அவரோட ஸ்பீச்சு தூங்கறதுக்தா எனக்கு ரொம்ப ஹெல்ப் ஃபுல்லா இருக்கு வல வல வலனு என்னத்தையோ போட்டு ஒழப்பிட்டே இருப்பாரு
அ நானு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு மூணு வருஷமா பேமெண்ட் ஒன்னே ஒன்னுதா வந்தது
அது எதோ ஃபர்ஸ்டு பாத்தீங்கன்னா வீடியோ பாக்கற மாரி டாஸ்க் குடுத்துருந்தாங்க அதுக்கப்பறோ வந்துட்டு எந்த மாரி இப்ப ஒர்க் போயிட்ருக்குனு தெர்ல அப்டிங்களா பேமெண்ட்ல வருதுங்களா
பேமெண்ட் இப்போ மந்த்லி மந்த்லி ரெண்டாயிரூவாங்க ட்ரெயினிங்
ஓ இன்வஸ்மெண் பண்ணணுங்களா
அ இன்வெஸ்ட்மென் பாத்தீங்கன்னா எவ்ளோ எனக்கு தெரியல நான் தெளிவா கேட்டுட்டு உங்களுக்கு சொல்றே
செர் செர் செரிங்க இல்ல நானு ஆரம்ப கட்டத்துல பண்ண ஆனா இன்கம் அது செரியா வல்லீங்க அதனால நா நிப்
இல்ல இப்ப வந்துட்டு பெரிய கம்பெனி ஆக்கிட்டாங்க
அது இருக்கறதே தெர்லீங்க அது உண்மையா பொய்யான்னு கூட தெர்ல
இல்ல இல்ல இருக்கு இருக்கு நான் இருக்க ஒரு மூன்ற வருஷமா ஆமா நானு
ஒரு நோட்டீஸ் போர்டுன்னு சொல்ட்டு ஒரு ஒரு குரூப் வச்சிருக்காங்க நோட்டீஸ் போர்டு அப்டின்ட்டு அந்த குரூப்ல இருந்தே நா வெளிய வன்ட்டே
செரி செரிங்க இருக்கு இன்னிமு போயிட்டுதா இருக்கு
ஆமா அந்த ப்ரூஃப்ஸ் எல்லா போடுவாங்க இல்ல அந்த குரூப்ல மட்டு இருக் கே நா ப்ரூஃப்ஸெல்லா பாத்தே நேத்து கூட அந்த பேமெண்ட் ப்ரூப்ஸ் எல்லாம் போட்டுட்டு இருந்தாங்க
ஆமா இப்பல்லா பயங்கரமா போட்ருக்காங்க எனக்குமே வரல வந்தா நா உங்களுக்கு சொல்றே ஏன்னா இப்போ ரெண்டர லட்சோ பேருக்கு மேல ஆயிட்டாங்க பின்ன பாத்தீங்கன்னா இனி மந்த்லி மந்த்லி விட்ராவுல ஆறு மாசோ என்னமோ ட்ரெய்னிங் அதுக்கு ரெண்டாயருவா டெய்லி வந்துட்டு யூட் டியூப்ல ஒரு வீடியோ பாக்கணுங்க அது அதுக்கு ஏழுருவா அப்பறோ இன்னொரு ஒர்க் வந்துட்டு என்ன அப்டின்னா ஃப்பிடுபேக் குடுக்கனு அதுக்கு வந்து முப் முப்பத்தி நாலு ரூவானு நெனைக்கிறே இன்னொனு வந்து இன்ஸ்டாகிராம்ல பேஸ்புக்லயோ போஸ்ட் போட்னு அதுக்கு ஒரு நாளைக்கு வந்து எழுவத்திரெண்ருவா வருதுங்க
ஓ சூப்பர்ங்க
அப்போ நீங்க மாசத்துக்கு வந்து கணக்கு போட்டுக்கோ ரெண்டாயிரத்தி நூறுவா வரும்னு வைங்களே
ஆனா ஜாயின் பண்ற காசு கேப்பாங்க நெனைக்கிறே ஆறாயருவா
ஆமா ஆமா ஆமா
ஓகே இப்பச் இப்ப அந்த ஐ டிய கன்டினுயூ பண்ண முடியுங்களா ஆல்ரெடி நா இருந்த ஐ டி
பண்ணலா ஆனா இது நீங்க வந்து அப்கிரேட் ஆகணுன்னு நெனைக்கிறே
அப்றோ ஆமா எப்டி இருந்தாலு காசு திரும்ப கட்ட சொல்லுவாங்க காசு கட்ட சொன்னதுனால தா நா நின்னு ட்டே நெனைக்கிறே மறுபடியு ஆறாயரூவா தாண்டி மறுடியு ஆமா ஆமா ஆமா ஆமாங்க நா விட்டு ரெண்டு மூணு வருஷ ஆச்சுங்க
அதுக்கு நீங்க புதுசா ஜாயின் பண்ணாலே உங்களுக்கு நெறைய வந்துட்டு பெனிஃபிட்ஸ் தருவாங்க ஆமா எப்டினாலு அப்கிரேட் பண்ணுனாலு அதே அமௌண்ட்டு தா புதுசா சேரவங்களுக்கு அதேதா நெனைக்கிறே சேந்தீங்க அப்டீன்னா அவுங் களுக்கு வந்து இந்த மாரி வரு மாச மாசோ இனி போட்ருவாங்க ஏன்னா அவங்க இப்ப எல்லாமே வந்துட்டு லீகலா ஆயிட்டாங்ளா
ஆனா எனக்கு அது என்னமோ டிரஸ்ட்டு மாரியே இல்லிங்க அது ஏதோ காசு ரொட்டேஷன் பண்ற மாரி தா எனக்கு தோனுது அவங்க ஏதோ ஒரு கம்பெனி வச்சு இல்ல அவங்க இந்த மாரி போஸ்ட்டுரு போறனால அவுங்களுக்கு என்ன லாபங்க அவுங்களுக்கு என்ன ஓ ஆ ஒர்க்கு உள்ள பண்ணறாங்கன்னே நம்புது
இப்ப பாத்தீங்கன்னா ஒரு நியூ ஜாய்னீஸ் வந்து ஒரு ரெண்டாயிரம் ஐ டி வந்திருப்பாங்கன்னு வைங்ளே இந்த ரெண்டாயிரம் பேரூ என்ன பண்ணியிருக்காங்கன்னா பைமோட்டுன்ற ஒரு இதுல வந்துட்டு வந்திருக்காங்க அப்ப அந்த கம்பெனிக்கண்டு ரெண்டாயிரம் கஸ்டமர்ஸ் உள்ள வராங்க
ம் நம்ம அடுத்த கால்ல தொழ தொடரலாங்களா அத
ஆ சேரிங்க சரி இருங்க